அ
அ கேக்குது
ஆ வணக்கம் வணக்கம் நல்லாருக்கீங்களா
இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கேன் ஆ வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்களா
அ எல்லாரு நல்லாருக்காங்க உங்க வீட்
ம் எல்லாரு‌ நல்லா இருக்காங்க ஆ ஆ இன்னைக்கு நம்ம ஆ சொல் ஆ பேசலா பேசலாம் கண்டிப்பா
உணவுனா நீங்க எந்த மாரி உணவு விரும்புவீங்க
நா வந்து நம்ம ஊர் சாப்பாடு தாங்க நம் ஊர் சாப்பாடு தா விரும்புறது ஆனா சில நேரத்துல வேற ஏதாவது டிஃப்ரென்ட்டா வித்தியாசமா சாப்பிடணு அப்படின்னு ஆசப்படுவே நீங்க எல்லாமே செய்வீங்களா?
ஆ‌ நானு வந்துட்டு உணவுனா ரொம்பப்புடிக்கு அது செய்றதுன்னா அதுவு புடிக்கு
ம் ம் சரி சரி சரி நல்ல விஷயம் நல்ல விஷயம் அப்டி என்னென்ன வித்தியாசமா செய்வீங்க
வித்தியாசமா வந்துட்டு இப்ப சிக்கன் இறைச்சியே வச்சுக்கோங்களேன்
ம்
சிக்கன் இறைச்சி நம்ப வந்து எப்பயோ வந்து குழம்பு இந்த மாரி வப்போம் அதையே கொஞ்சம் கிரேவியா இல்ல மிளகு கறி மாரி
செரி செரி
ட்ரை பண்ணுவேன்
ஓ ஓ தனித்தனியா செய்வீங்களா இல்ல ஒரே இதா செஞ்சுட்டு அப்புறம் பிரிச்சுப்பீங்களா
தனி தனியா கொஞ்சமா இப்ப வந்துட்டு ஒரு ம் கோழி‌ இறைச்சிய வந்து ஒரு கிலோ வாங்குறோம்னு வைங்க அதுல வந்துட்டு ‌ஒரு அர கிலோவ எடுத்துட்டு வந்துட்டு ஆ கிரேவியா கொஞ்சம் வந்துட்டு இந்த பாதி குழம்பா அந்த மாரி
செரி செரி செரி ம்
எண்ணெய் ஊத்தி பட்டை கிராம்பு அந்த இதெல் ஏலக்காய போட் கொஞ்சோம் இன்னும் கொஞ்ச டேஸ்ட் அந்த ருசி கொஞ்சோம் அதிகமா கெடைக்கும் அதப் போட்டுட்டு அப்ப அப்றம் வந்து வெங்காயத்த வந்து ஒரு நிலநி மா வந்துட்டு அரிஜசு வச்சுக்கணும் ஒரு ரெண்டு வெங்காயம் போட் ட்டு தக்காளி ஒரு ரெண்டு போட்டு அதல வந்து நல்ல வெங்காயத்த வந்துட்டு நல்ல வதக்கிட்டு அதுல வந்து உப்ப போட் விட்டுட்டு நல்ல வதக் ட்டு வதங்குற அளவுக்கு
ம் ம் ம் ஆமா மா மா எல்லா சமையலயுமே அந்த பொன்னிறமா வதக்குனாலே இந்த ட ருசி வந்து அதிகமா இருக்கும்னஸ்
இன்னாமா கண்டிப்பா கண்டிப்பா அத பண்ணிட்டு அப்புறம் இஞ்சி போட்டு விழுது அத சேத்துட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி அதையும் நீளமா அரிஞ்சு அத தீம் போ விட்டு நல்லா வனங்குனதுக்கு அப்புறம் இந்த ம் ம் நம்ம வந்து இந்த மெ கோழி இறைச்சி மசாலா வாங்காம வீட்லயே வந்துட்டு அரைச்சிக்கலா அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த பூவு அன்னாசி பூ இந்த மாரி எல்லாத்தையும் வந்து ஆ
வீட்லேயே தயாரிச்
ம் வீட்லயே லைட்டா வறுத்துட்டு அதை அரைச்சு தனியா வச்சு ட்டோம்னா எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் நம்ப
சரி சரி சரி
செய்வோல எல்லாத்துக்குமே அது நல்லா இருக்கும் அந்த மசாலாவ போட்டுட்டு அப்றம் மிளகாத்தூள் மல்லி கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் கோ நல்லா வதக்கிட்டு சிக்கன் ஆ கோழி இறைச்சிய வந்து அதுல போட்டு அதையும் நல்லா வருத்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்குற அளவுக்கு வச்சுட்டு அப்புறம் தண்ணி துன நல்லாருக்கும். கொஞ்சமா தண்ணி ஒரு அரை அரை டம்ளர் இட்டி நல்லா வேக விட்டரம் இதே மிளகு கறிக்கு நாம கொஞ்சம் பிடிக்கும் சமையல்
செரி செரி
இதே ஆமா அம்மா ஆ சின்ன பிள்ளைல இருந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்புறம் இப்பெல்லாம் தானே வீடியோஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் அதுல பார்த்து நம்மளுக் கே ஒரு ஆர்வம் வந்துருது அத பாக்குறப்ப செஞ்சு பாக்கலாமே அப்படின்டு
செரி செரி செ நீங்க அது மாதி மாரெல்லாம் வீடியோ யெல்லாம் போட்டிருக்கீங்களா? சமையல்லாம் செஞ்சு வீடியோ அது மாரெல்லாம் போட்டிருக்கீங்களா?
ஆ இல்ல அந்த மாரி எதுவும் இது வரைக்கும் பண்ணது இல்ல
ம் ம் ம்
பண்ணவும் வாய்ப்பு இருக்கு
சரி சரி நல்ல விஷயம்தான் உங்களோட இதுவே வந்து சமையல் அதிக ஆர்வம் இருக்கும் போல இருக்கே
ஆமா நீங்க இந்த மாரி என்னங் செய்வீங்க உங்க வீட் இல்ல உங்க வீட்ல எல்லாரும் எப்படி எதை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க
ச் இல்ல நானும் வந்த கோழி இறைச்சி மீனு அஹ் ஓரளவுக்கு இறைச்சி நல்லா சமைப்பேன் மேஜிட் தெரியணும் ஓகேதான் சமைப்பேன் ஆமா எல்லா ஓகேன்னு சொல்ற அளவுக்கு சமப்பேன்
ஹும் சேர் சேர் நீங்க ஏதாவது நல்லா செஞ்சு உங்களுக்கு வந்துட்டு உங்க வீட்டுல உள்ளவங்க பாராட்டி அந்த மாரி ஏதோ இருந்து
வீட்ல வீட்ல எல்லாரும் என்னைக்குங்க பாரட்டி இருக்காங்க என்னை காவது ஒரு நாள் ஏதாவது சும்மா நல்லா இரு இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்கு அஹ் எப்பயாவது அவ்ளதான் அது வந்து நார்மலா சொல்றதுதான் எப்பொழுதுமே ச் பாராட்டுறது அப் அப்டி இப்டின்லான் கெடையாது நார்மலா கேட்டா சொல்லுவாங்க வீட்ல உள்ளவங்க என்னைக்குமே நம்மளோட இந்த சமையல வந்து சொல்றதுக்கு வந்து கஷ்டம் தான் இப்ப அடுத்தவவுங்க யாராஸ் சொல்றதா கூட சொல்லுவாங்க வீட்ல உள்ளவங்க கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்றது நல்லா இருக்கு அப்டின்னு சொல்வாங்க அவ்ளோதான்
அவுங்க தினம் தினம் சாப்றாங்கல்ல அத னால வந்து அந்த வித்தியாசம்
தெரியாது இப்ப நமக்கே வந்து வேற யாராவது சமைச்சு குடுத் தா அது நமக்கு ஒரு நல்லா இருக்கும் நமக்கு புடுச்சுருக்கும் சாப்புறக்கு நம்மளே செஞ்சு நம்மளே சாப்புறதுங்கிறது ஒரு இதுதான் அது மாரிதான் எப்பொழுது ஆம் மமா மா
கண்டிப்பா கண்டிப் பா நீங்க இந்த மாரி இந்த மாரி காலேல என்ன உணவு அந்த மாரிலா எடுத்துப் பீங்களா இல்ல எதுனாலு உஹும்
காலேல இட்லி தோச இந்த மாரிதான் எடுத்துக்குவோ இல்ல வேற மாரி இப்ப வந்து கொஞ்சே பிள்ளைங்கள பிள்ளைங்களுக்கு குடுக்குறதுனால கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது செஞ்சு குடுக்கணும்.
சத்தான உணவுகள்ல்லாம் சேத்துப்பீங்களா நீங்க
காய் எல்லாமே சேத்துக்கிறதா இப்போ பிள்ளைங்களுக் க்கு சரி எங்களுக்கு சரி இப்ப எல்லாமே சேத்துதா சாப்படுறோ
சேரி சேரி இப்ப இந்த காலை உணவுகள்ல இப்ப பழையபடி வந்துட்டு நெறைய பேர் வந்து இந்த கொண்டகல ஊற வைக்கிறது. பயிர் ஊறவைக்கிறது இதெல்லா ஒரு நாள் சாப் வறாங்க ஃப்ரூட்ஸ் ஒரு நாள் சாப்படுறாங்க எடுத்துக்குறாங்க முட்ட எ ல்லா இப்ப வந்து எடையில விட்டுருந்தாங்க இப்ப வந்து திரும்பி வந்து எடுத்திருக்காங்க எல்லாருமே
ஆம் ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப சத் தான உணவு எனா ஆ இப்ப நெறைய உணவுல சத்துங்கறதே இல்லாம போச்சு நம்மளா வந்து இனிமே பழைய மாரி கொண்டு வந்தா மட்டுந்தா அந்த சத்தான உணவுகள் எல்லாருக்குமே கெடைக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே
அதே மாரி மந்தி றிய உணவுல வந்து ச வந்து நம்ம சாப்பிடுற சாதொ கம்மியாவு காய்கறிகள் நெறையா வச்சு சாப்
ஆமா ஆமா ஆமா பிள்ளைங்களே பாத்தீங்கன்னா இப்ப பிள்ளைங்களுக்கு க்கே நம்ம அப்படியே குடுத்து பழகுணமா சின்ன கொழந்த பிள்ளைங்க சின்ன கொழந்தைல இருந்தே அத பழக்கிறனு இந்த கொழந்தைங்க சில பெற்றோர்கள்ல்லா வந் இது அம்மாக்கள்ல்லா இத கண்டிப்பா செய்யறாங்க இப்பலா நெறைய பேர் செய்யறாங்க கொஞ்சமா சாதொ வச்சுக்கணு அந்த கொழந்தைங்களுக்கு காய்கறி நெறைய குடுத்து பழக்கணும் ஸ்கூல்ல கண்டிப்பா சாப்பிட வச்சிடுவாங்க.
ம் ஆமா ஆமா கண்டிப்பா
கவனிக்கறாங்க ஸ்கூல்லைல்லா சாப்பிட்றாங்களா பிள்ளைங்க என்ன சாப்பாடு கொண்டு வரணுனு கூட ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலைலா என்ன சாப்பாடு கொண்ட்டு வரணு. இன்னைய தேதி இன்ன கெழம என்ன சாப் சாப்பாடு கொண்ட்டு வரணு அது மாரி அவங்களே சொல்லி தராங்க ஆமா முட்ட சேத்துக்கணு கீர சே்த்துக்கணு இந்த மாரி காய்கறிகள் ஒரு நாள் சேத் த்துக்கணு இந்த மாரி அப்
அ நம்ம ஹ பிள்ளைங்க வந்து நம்ம வந்து வீட்ல சொன்னா வந்து அத செய்ய மாட் டாங்க இப்ப ஸ்கூல்ல வந்துட்டு அத சொல்றோம்னா பள்ளியில வந்துட்டு அத கண்டிப் அப்ப கேட்டு அத எடுத்துக்றாங்க உணவு அதுவே பெரிய விஷய
ஆமா பிள்ளைங்களே வந்து கேக்கு எனக்கு வந்து நாளைக்கு இததா கொண்ட்டு போணு எங்க பள்ளிக்கூடத்துல சொல்லிருக்காங்க இந்த சாப்பாடு கொண்ட்டு வரணு இந்த காய் கொண்ட்டு வரணு அதே மாரி தானியங்கள் கொண்ட்டு வர்ணு இப்பிடி ஸ்கூல்லயே வந்து இப்பெல்லா கொண்ட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்களுக்கு அதெல்லா வந்து இப்போ ஒரு நல்ல விஷயந்தா கொண்ட்டு வந்த அந்த இதெல்லா செய்றது ஆமா ஆமா
இப்ப இந்த உணவுகள்ளயே இந்த காய்கறிகல்லா கொழந்தைக சாப்ட மாட்டே அதே வித்தியாச வித்தியசமா பண்ணி குடுத்தா சாப்பிட ரெடியா இருக்கறாங்க அவங்களுக்கு எப்படினா வந்துட்டு ஹோட்டல் சாப்புடுற மாரி இருக்க பண்ணுனு எதிர்பாக்குறாங்க
ஆமா ஆமா ஆமா
அது மாரி கா ஒரு ம
இப்ப அந்த மாரி ஆ இப்ப அந்த மாரி கொண்டு செய்யறதுக்குமே பல வீடியோக்கள் நெறைய பேர் போட்றாங்க பிள்ளைங்களுக்கு இப்டி செஞ்சு குடுத்தா சாப்டுவாங்க இந்த மாரி செஞ்சு குடுங்க அப்டின்னு அந்த வீடியோக்களே நெறைய வந்துடுச்சுதா.
ஆமா இப் இப்ப ஒரு இட்லி எல்லா செய்றாங்கன்னா இ்ட்லில்லா பிள்ளைங்க அவ்ளோவா சாப்புட்றதில்ல தோச வேணுன்னுதா கேக்குங்க ஆனா இட்லி அ வந்துதா நல்ல து இப்ப அதுலேயே வந்து பீ ஆ து பீட்ரூட்ட அரைச்சு அத ஊத்துறாங்க அது ஒரு க வந்து நம்மளுக்கு த்வும் ஒரு கலரா இருக்கறதுஎனால பிள்ளைங்க சாப்பிடுதுங்க அதே மாரி கேரட் அரைச்சு ஊத்துறாஎ க அது ஒரு கலரு அதனால பாக்குறப்பே அதுங்களுக்கு புடிச்சிருந்தா சாப் இருந்த பாக்குறப்பே நல்லா இருக்கு
அந்த கலர்ஃபுல்லா கேக்குதுங்க டிஃபரெண்ட் வித்தியாசமா இருக் க்கனோ அப்டின்ட்டு பிள்ளைங்க எதிர்பார்க்குதுங்க அது மாரி ப பெற்றோர்களும் கொஞ்சோ ஆ அது மாரி எதாவ செஞ்சு கொடுக்கறதுனால பிள்ளைங்க கொஞ்சோ இப்ப சாப்புடுறாங்க அந்த மாரி இதெல்லா
ஆமா சில இது வந்துட்டு செய்யறதுக்கும் எளிய முறையாவுருக்கு அது வந்து சத்தானது இருக்கு முன்னாடியெல்லாம் வந்து சமையலுக்கு ரொம்ப அதுலயே சமையல் பண்ணிட்டேருக்குற மாரியேருக்கும் நம்ம என்ன தனித்தனியா அப்ப சாம்பார் காய்கறி ரசோ தயிறு இத்தனையு வந்துட் செய்ய ர மாரி இருக்கும் இப்ப இந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாரி செஞ்சு கொடுக்கறப்ப நம்மகிட்ட நேரமும் இதாகும்
ஆமா நல்ல சத்தான உணவும் கெடைக்குது கண்டிப்பா கண்டிப்பா ஒங்ககிட்ட இவ்வலது பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம் தொழி ஒங்களுக்கு ஆ ஓ செரிங்க
ஆ உங் என்னனா நீங்க பேசுங்க
சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல இப்ப இ இ இந்த சாயங்காலம் நேரத்துல வந்துட்டு எடுத்துக்குறாங்கல்ல பிள்ளைங்க வந்து அந்த இப்ப உள்ளதுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸு அதெல்லாமே வீட் முறையிலயும் செய்யறாங்க
ஆமா ஆமா ஏன் ஆமா கண்டிப்பா
அதுக்கு இந்த தானியங்கல்லாம் சேத் து அரச்சு அத பண்ணாலே அந் த டேஸ்ட்டுமே கெடைக்குது
கெடைக்குது கண்டிப்பா கண்டிப்பா அந்ததும் கெடைக்குதுதான்
அத அவங்கள்டெல்லாம் சொல்லாமையே பூஸ்ட் இது தான் ஹார்லிக்ஸ் இதுதான் ஃபஸ்டே பழகி பழக்கிட்டோம்னா
அதுங்க குடிச்சுக்குவாங்க பிள்ளைங்களும் ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா தோழி
நீங்க அது மாரி வீட்டுல எதவும் செஞ்சிருக்கீங்களா பயன்படுத்த
வீட்ல இப்பதான் செய்யல் செய்ய செய்ய செய்யணும் ஆரம்பிச்சிருக்கேன்
செரி கண்டிப்பா கண்டிப்பா செய்ங்க குழந்தைங்கல ஆரோக்கியமா பாாரத்துக்கோங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்களும் பாத்துக்க சரிங்க தோழி கண்டிப்பா
பேஸ்னது உங்கள்ட்ட பேஸ்னது ரொம்ப சந்தோஷம்
சரி சரிங்க தோ ஆஹ் நன்றி நன்றி தோழி